சொல்லுங்க ப்ரோ
என்ன ப்ரோ பண்றீங்க
நீங்கள சொல்லோரு டி காபி முடிச்சுப்பதான் பேசிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட ஆமா நீங்க டீ காப்பி எள முடிச்சா
அதான் சொன்னேனே குடிக்க மாட்டேனே
சேரி சேரி
எதுவுமே குடிக்க மாட்டோம் ப்ரோ அதெல்லாம் அதெல்லாம் அத அஹ் அஹ் எதுவுமே குடிக்க மாட்ட சாப்படு மாட் காம்பரம்
டடைர்ட் சாப்பாடு தனா அவ பாடி வந்து இந்த டி அக்
நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த டிஆக்டிவேஷன் அதெல்லாம் எதுவுமே ஆகாது
இல்லல்ல நளைக்கு தண்ணி எல்லாம் எப்படி
ஆஹ் தண்ணில்லாம் குடிப்போம் பரோம் நல்லா
பாட்டில்ல வச்ச அல்லது வீட் த
பாட்டெல்லாம் இல்ல ஒன் ஹவரு ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு ஒரு லிட்டராச்சு குடிச்சிருவேன் ஆமா ஒன் ஹவருக்கு ஒரு லிட்டரா ஆச்சு குடிச்சிருவேன் ஏன்னா அப்பதான் அந்த ஃபேஸ்ல இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் அவ்ளவு வராமா இருந்தது தண்ணி குடிச்சா எல்லா ஆமா எல்லா ஈத்த ஈத்த அப்டியே இதுவாயிது ம்
உம் உம் ம் ஃபேஸுகெல்லா என்ன சோப் போடுவீங்களா இல்ல அப்டி எப்டி
புரில எதுவுமே போட மாட்டே ப்ரோ நார்மலா இருப்பே எப்பவுமே மாட்டே
ரொம்ப நேச்சுரல் தா இந்த இது இந்த பப்பப்போ இந்த எட எப்டி சொல்லுவாங்க நம்ம பொண்ணுங்க பண்றமாரி மெடி ல்லாம் பண்ணுவாங்களல்ல இந்த ஆல் டாபு
ஆமா ஆமா ஆஹ் ஹ எது எதுவுமே தலைக்கு கூட செரி ஆஹ் ஒரு நாள் ஒரு நாள் தலைக்கு என்ன வைக்கனா
ஓக்கே ஓக்கே புக் பாக்குறது தலைக்கு எண்ணையல ரிப்பீட்டடா எப்டி கண்டினியூஸா வாரத்துக்கு ரெண்டு டைம் வைப்பீங்களா இல்ல வ மாசத்துக்கு ஒ ஒரு ஒண்ணு ரெண்டு தானா
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைப்பே ப்ரோ
ஓக்கே ஓக்கே அப்டி பிரச்சன இல்ல இங்க வந்து ந பொதுவாக நா அப்டி மோஸ்லி ஏ வாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் தலைக்குளிசிடுவே ஏதோ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு டைம் வச் ஆ அந்த மாரி ஆயிடும் அது ரொம்ப ஆமா சில பேரு ரொம்ப இதாகுள்ள நம்ம தன்னை தலைக்கென்ன வச்சா ஆ எல்லைக்கு எண்ண வச்சா மூஞ்சிலல்லா ஃபுல்லா எண்ண வழி
ஆமா ஆமா
அப்டி மூஞ்சு ஃபுல்லா இத ஒரு எப்டி சொல்றது ட்ரை ஆன மாரியே இருக்கும்
ஆமா
அதனால அது மோஸ்ட்லி அதனால எப்பமே தலைக்கு குளிகுளிச்சிருது அதனால நம்பளுக்
ஆமா புரோ
சோப்பல்ல எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்களா மூஞ்சுக்கு செரி பாடிக்கு எதுக்குமேவா
ஆஹா அதெல்லாம் பொய்சொன்ன அத குளிக்கிற டைம் மட்டும்
செரி செரி என்ன என்ன இது என்ன சோப்பு இந்த அஹ் மைசூர் சேன்டல் ஓகே ஓகே நா நா நாங் கூட ஃபஸ்ட் அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணேன் மைசுர் அதுக்கப்புறமா இந்த ஏதோ ஒன்னுவந்ச்சுல
எது மெடி மெடிமிக்ஸா மார்கோ ஆமா ஆஹ் ஆஹ்
அது காலேஜ் படிக்கிறப்போ காலேஜ் இல்ல ஸ்கூல் படிக்கிறப்போ இத நம்ம வந்து பசங்க பசங்க இருக்றப்போ அந்த சொல்லுவாங்க அந்த கிளாத்து அவங்க யூட்டென்ஸ்க்குலாம் இப்படி பக் பக்கத்துல இருக்கப்போ அந்த இன்ஃபெக்சன்ஸ் ஆகுனு அந்த மாரி அந்த டையத்ல ஆஹ் ரொம்ப பேருக்கு ஆச்சு காலேஜ் ஹாஸ்டல் இருக்றப்போ ஏன்னா பசங்க ஒவ்வொரு அவங்க யூஸ் பண்றது டவல்அவங்க யூஸ் பண்றது இத எடுத்துப்பாங்க அது தொடச்சிப்பாங்க ஆமா நம்ம எடுக்கலான கூட மத் எடுத்து யூஸ் பண்ணிருவாங்க இல்லையா கை தொடைக்கது அது தொடைக்கதுன்னு அந்த மாதிரி பண்றப்போ அது வந்து டைம் ஹீட் அந்த காலம் இருக்குல்ல அது ரொம்ப இதாகும் அதனால என்ன ஆகும் அங்கங்க கடி இருக் இல்ல அந்த மாரி ஆயிடும் பசங்களுக்கு அதனால வெய் இல்ல தா ஆஸ்பத் அங்கேயே இருக்கும்ல்ல நம்மளுக்காக ஆஹ் கா ஸ் ஸ்கூல் கேம்பஸ்லே வந்து ஒரு க்ளினிக் இருக்கும்
ஆமா ஆமா எப்போமேம்மா புரோ ஹாஸ்டல் எப்பமே இருக்கும்
ஆமா இல்ல கிளினிக்ன்றது ஹாஸ்டே எல்லா ஒரே ஒரே எடத்துலதான் இருக்கும் காலேஜ் காலேஜ் இல் இது ஸ்கூல் டையத்துல ஏன்னா ஸ்கூல் டைத்துல இது மாரி அதனால கொஞ்சம் இந்த இஸ்யூஸ் ஆமா ஸ்கூல்லி ஹாஸ்டல் தான் பிளஸ் ஒன் பள டூ மட்டும் அதுனால அந்த அந்த இஷயு அஹ் அந்த இஷயூஸ்னால ஆஹ் நம்ம எப்பவுமே வந் து இந்த எப்படி சொல கழுத்துக்கு பின்னாடி இருக்கலாம் அந்த நெக் இந்த ரீஜல வந்து அந்த ஒரு ஆ தழும்பு மாரி வந்துரும் அதனால அந்த ஈட்டு ஆச்சுன்னா அந்த இஷயூஸ் இப்ப கூட வரும் அதன அதனால அப்பப்போ இந்த சோப்பு டாக்டர் வந்து இது சொன்னது சஜஸ்ட் பண்ணாது இது யூஸ் பண்ணிக்கோ ஏாரா நீம் பேஸ்ட இல்ல நீம் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் இதாாகும் அப்படின்னு சில தேரத்துல அப்பயும் நடக்கும் வீட்டுல வந்து அம்மா ரெமிடி கொடுப்பாங்கள வீட்டுல இந்த தக்காளி இருக்குல்ல தக்காளி என்னன்னா பொட்டேட்டோ ஆஹ் ஹலோ வீட்டுல உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அத கட் பண்ணி நம்ம வந்து அந்த எந் எங் ங்கள அ எரிச்சல் இருக்கோ உடம்புல வந்து அந்த இச்சிங் இருவக்குல்லயா அந்த இடத்துல அத வச்சா சில டைம் சக்கரை இருக்கு இல்ல சுகர் சுகரோட மிக்ஸ் பண்ணி வைக்கணும் வச்சீங்கன்னா ஒரு ஹாப் அன் வர் அவ்வளோ அந்த இஷயூஸ்
துண்ணி கட்டி வைப்பீங்களா
துணிக்கட்டில் அப்படியே நம்ம வந்து இது பண்
பட் ப அப்படியே படுத்துட்டு அது மேல வச்சுப்பீங்க
பண்ற மாரி இருக்கும் நம்ம ம இந்த ஏரியால அப்படியே லைட்டா லைட்டா ஸ்கரப் பண்ணிட்டே இருந்தோனா அந்த பொட்டேடோல இருக்க அந்த ஒரு திருக்குல மினரல்ஸ் அ விட்டமின்ஸ் அது எல்லாமே க்யூர் ஆகும் அப்படின்னுவாங்க இந்த இட்டான இதெல்லாம் யூஸ் தகும்
ஓகே ஓகே
சூட்டுக்கு எல்லாருக்கும் வந்துரும்ல கொப்பல கொப்பலமா அங்கங்க ரெட் ரெட் பேச்சாஷ் தோ இந்த பஸ்ல போறவங்களுக்குல்லா நிறைய வரும்
ஆமா அதுதான் ஹீட்டாலதான் ஆமா ஏன்னா மேல வந்து அந்த வண்டிக்கு மேல ரொம்ப ஹீட் ஆனா
அத ஏதோ சொல்லுவாங்க ஆ தாம்பரம்மோ அதோ சொல்லுவாகல கூடு தாவரமா அது பேரு எதோ ஆ கட தாமரை
ஆ ஆ ஆ
அப்பே தங்கரதில்ல இதுதா சொல்லுவாகல அந்த டிவிகியூ இல்லலாம் இந்த ஆடுல படர் தாமரை ஆ அது இச்சி காடு போட்ற அந்தேது
ஆ ஆ ஆ
ஆ அது சொல் அதுக்கல்லாம் யாரு பா உடுக்கு இப்ப இருக்குதே வேர்கார்கள்ளும் பாயும் அந்த மா இருக்கு
அதுதான் புரோ நம்ம கை வச்சுட்டு சும்மா இருந்தான் இருந்தாலும் வராது புரோ நம்ம சொரியந்தனால தான் அது ஸ்பிரெட் ஆயிடும்
புடி புது வந்து நம்ப இந்த இந்த கைய வந்து இந்த கொரோனா டைம்ல ஒ ஒரு ஹேபிட் வந்து உருவாகு ச்சு எல்லாருகிட்டயு கை வந்து இவ்ளோ நேரோ ஒரு வன் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷோ கழுவணு ஸ்கரப் பண்ணிட்டே இரு க்கணு நொற வந்து கிளீன் ஆ கி அதுவரைக்கு கிளீன் பண்ணணு பட் ஆனா அது அது வந்து அவ்ளவுதா முடிஞ்ச்சு ஆமா அது டூ இயர்ஸ் அதுக்கப்புறமா முடிஞ்ச்சு அது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அந்த பழக்கமே இல்ல
ஆமா
இந்த அந்த பழக்கோ எல்லா இப்ப யாரு யூஸ் பண்றது இல்ல அது ஃபாலோ பண்றது கூட இல்ல ஒன்லி இப்ப பாத்தா யார் பண்ணுவாங்க தெரியுமா ஓ டாக் டர்ஸ் திருப்பி அந்த பழைய ஆளுங்க அவங்கதா ஆல்ரெடி பண்ணிட் ருந்தாங்க இப்பயுமே அவங்க மட்டுந்தா பண்றாங்க மத் யாரும் பண்றதில்ல அந்தளவுக்கெல்லா
ஏன்னா அவங்க ரொம்போ டாக்டர்ஸ் அது மாரி
ஏன்னா அவங்களோட லைஃப் வந்து அவங்களோட ஒர்க் அ டெய்லி லைஃப் வந்து அதுக்கான நீ டு இருக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு குடுக்கணு ஏன்னா அ அது ஒரு ஆமா நீங்க உள்ள போயிட்டு அந்த அதா சொல்வாங்கல்ல அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய்ட்டு அந்த நம்போ எங்க அது கிளவ்ஸ் எல்லா போட்டு வேற ஏதோ எடத்த தொட்டுட்டாலே அந்த புரொசீஜர் திருப்பிப் ஃபஸ்ர்ட்ல இருந்து செய்யணுமா ஆமா ரெண்டு மணி நேரோ செஞ்சிருப்பாங்க அத போய் திருப்பி ஒரு வேற சர்ஜரி யு ட்டென்ஷு இருக்கும்ல நைஃபு அதெல்லா அத வந்து அவங்க வந்து ஆ எல்லாமே ஒரு கெமிக்கல்ஸ வச்சு இது பண்ணிருப்பாங்க
ஆஹ் ஆஹ்
பட் அத விட்டுட்டு மத்த ஏரியா இந்த பக்கத்துல ஏதோ ஒரு ட்ராலி இருக்கிற ஏரியாவோ கையில சும்மா வச்சுட்டோம்னா
ஆஹ்
புன ப்ரொசீஜர திருப்பி ரிபீட் பண்ணி ஃபஸ்ட்ல இருந்து பண்ணனு
உம் உம் உம்
அதுல
அப்டியா
ஆமா அது ஏகப்பட்டது இருக்கு அந்த மாரி
ஆஹ் ஆமா ப்ரோ அவங்களுக்கு ரொம்ப இது ஜோ
ரூல்ஸ் இல்ல அது அது முக்கியம் ஏன்னா அது வந்து பேஷன்ஸ்கள்ள இப்ப நம்ப வந்து ஆமா ஆமா இப்ப அவங்க கிளவுஸ் எல்லா கிளீனா இருக்கும் கோ சுத்தி நம எல்லாத்தையும் வந்து அந்த டிஸ் இன்பெக்ட போட்டு எல்லாம் பண்ணிருப்பாங்க இருந்தாலு ஆர் ஏதா ஒன்னு இருந்து எக்ஸ்ட்னா உள்ள நம் சர்ஜரி பண்ற இப்ப அந்த மாரி ஏதோ ஒன்னு உள்ள போயிடுச் ஏதோ ஒரு தூசி தொட்டு ஏதோ போயச்சுன்னா கூட திருத்தி அதோ ஒரு பெரிய பாவ ஆமாங்க அதனால அது அல்லாமே பியுள்ள வாப்பா எப்புடி இருந்தாலும் லைப் இல்ல கட் பண்ணி உள்ள பண்றாங்க
அவங்க அந்த ரூமே அந்த சர்ஜரி ரூமே வந்து எதுமே உள்ள வர முடியாது ப்ரோ கு ஆமா ஏசி எல்லாமே பக்காவ இருக்கும் அந்த ஏசில கூட டஸ்ட் வரும் அது கூட கொஞ்சம் இதுவா செக்யூரா இருப்பாங்க
அந்த ஏசி டெஸ்க் எல்லாமே கிளீனா தான் வச்சிருப்பாங்க முக்கியமா எல்லாமே புா இருக் கு ஏன்னா அதுல வீட்டு எாம் சொ ஒரு நாளை நி கிளீன் பண்ணிடுவோம் ஆமா இ கிளீன் பண்ணிடுவோம் ஆன ஒரு பத் ரொம்ப ப்த்த பிரிபாந்தான் இருக்கு அது ஒரு அழுப்பு இருக்கும்
அதுதான் புரோ எப்பமே அது இப்படிதான் வருதுன்னு சொல்ல முடியாது
ஆமா அந்த டிவிக்கு பின்னாடி அந்த டிவிக்கு பின்னாடி இந்த பேனு ஆமா ஸ்லாப்பு அந்த பாத்ரூம்ல அந்த ஒட்டலம் அதெல்லாம் இருக்குல்ல அது எல்லாம் எப்படி அது இடத்துக்கு கரெக்டா வருதுன்னே தெரியாது அந்த எந்தகி கேப்ப புடிச்சிட்டு வரும்ணு பட் ஆனா பார்த்தா ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் எப்படிப்பத்தாலும் அங்க இருக்கும்
உம் உம் ஆமா எப்படி அப்பா
இல்ல வீட்டுல வந்து ஆள்நாட மட்டுமே இல்லாம இருந்தா அஹ் அந்த செடி மொளைவைக்கும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆமா ஆமா அது ஏன்னா அது அந்த பறவைங்க எத்துவந்து தீல போட்டது
ஆமா அதுல வந்து யாரா இப்போ நம்ம ரோடுஹ எப்டி சொல்றது புல்ல வயிறுபுல்லா இருக்கு புல்ல சிரி சிரி அந்த கப்பு செடி எல்லாம் இருக்கும்ணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதல்லாமே இருக்கு நீங்க என்னதான் கிளீன் பண்ணாலும் நீங்க அந்த இடத்துக்கு ஆரம்ப ஆரம ஆள்நாட மாட்டமே இல்லன திருப்பி வளந்திடும் பட் ஆள்நட மாட்டமே ஹ அது ரோடு மாரி ஆயுடும் ஃபூல் பிளைய்னா ஒரு பல்லி மறியே தெரிய ஆரம்பிச்சிரோ
ஆஹ்
ம அதனால அது அது யூஸ் யூஸ்பண்றத பொறுத்து அத யூஸ் இல்லாத பொருளுக்கு இந்த இந்த ஒரு இயூஸ் வரும்றது அர்த்தம்
இது கர்டு தா இப்ப நம்ம டெய்லி அன்றாட நடந்துபோயிட்டு
ஆமா அந்தான் நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் பக்கத்துல
இப்போ அந்த ஒரு காலி இடத்துல ரொம்ப செடி வளந்து இருக்குதுன்னு வச்சீங்க இப்ப நான்ம நான் இப்ப ஒரே பாதில எல்லாரும் நந்து போனாங்கன்னா அந்த பாதை மட்டும் எதுவுமே வளராது ஏய் சுத்தி வளரும்
ஆமா அதா சொன்னேல நம்ம மா மா முமென்ட்லே இருக் மூ மூவபுளா இருக்கும் இல்லையா அதனால சேரி ப்ரோ ஒரு ஃப்ரீயா இருந்தா நா நா வெளிய போயிட்டு வந்துரு
ஆஹ் சேரி பாய் ப்ரோ ஆஹ சேரி ப்ரோ மெசேஜ் பண்ணுங்க ஆஹ் ஆஹ் பாய் பாய்